வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி
வந்துங்க தோழி
நான் சும்மா தான் தோழி உக்காந்துட்ருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
விட்டு படுத்துக் கொண்டுருக்கேன் தோழி என்ன சாப்டீங்க தோழிக்காலையில
தோழி நான் வந்துட்டு பொங்கல் சாப்ட்டேன் தோழி பொங்கல் சாப்ட்டு மயக்கமா இருக்கு
நா என்ன பாத்தேன் சொல்லுங்க இந்த சோசியல் மீடி பிரியாணி சொல்றாங்க தோழி அங்க ஒரு டிஷ் பாத்தன் தோழி ஒரு உணவு அத பாத்து ட்ரை பண்ணும் போது கொஞ்ச சுமாரா வந்து தோழி ஒருவேள என்னக்கு சமைக்க தெரியலையா இல்ல அங்க வந்து நல்லா சொல்லலையா எனக்கு தெரில தோழி அதுதான் செஞ்சு சாப்புன்னு தோழ் நீங்க என்ன நெனக்கிறிங்க இரு சோசியல் மீடியால வர டிஷ்ஸோ இல்ல டிஷஸ் மட்டும் நான் சொல்ல எந்த இன்ஃபர்மேஷனோ இல்ல ரீல்ஸோ இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க தோழி உங்க கருத்து என்ன
தோழி சமூக ஊடகங்கள்ன்றது வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க அதே தவ றா பயன்படுத்துறாங்க தோழி அது யார்ரு கையில அது எப்டி பயப பயன்படுத்துறாங்க அதுனால அவங்க என்ன பயனடைறாங்க இதுலதான் தோழி இருக்கு இந்த சமையல் குறி அப்டிங்கும்போது சமையலே தெரியாதவங்களுக்குல்லாம் ஒரே ஒரு உதவியா இருக்கு ஏன்னா வந்து எனக்கு சுத்தமா சமைக்கவே தெரியா தோழி நான்
மெட்ரா சமையல் மெட்ரா சமையல் ஒரு அக்கா இருக்காங்க தோழி அவங்க பார்த்தான் தோழி சமை கத்துக்கணும் கத்துக்கணுனு சொல்ல முடியாது எனக்கு என்னெல்லா தேவையோ நான் சமைச்சு சாப்புற அளவுக்கு எனக்கு உதவியா இருக்குனா இந்த
அப்டி தான் இப்ப நம்முளுக்கே இப்டி இருக்கும் போது இந்த பேச்சலர்ஸ் லான் இருக்காங்கள தோழி இப்ப அவுங்களுக்குல்லாம் வந்து இந்த அஹ் அ சோசியல் மீடியா தான் அ அதுமே இல்லாம அவுங்களுக்கு ஏற்ற மாரியான சின் அந்த சோசியல் மீடியால சொல்லி தராங்க சோசியல் மீடியா சமைக்குறதுக்கு மட்டும் இல்லாம மத்தபடி நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம என்னென்னல்லாம் நடக்குது என்ன நிகழ்வுகலாம் நடந்து கொண்டிருக்கு பிறகு என்னெல்லாம் ந
கரெக்ட்டுதாந் தோழி நீங்க சொல்ற இவ்ளோ நன்மைகள் இருந்தாலுமே அந்த சோசியல் மீடியாவுல்ல கெட்ட கெட்டதோ இருக்குல்ல தோழி இப்போ ஒருத்தர் வந்து அவுங்க வந்து டார்கெட் பண்ட்டாங்க ச்சு ஒரு சில இதுவு டார்கெட் பண்ட்டாங்கன்னா அத வெச்சு வெச்சே அவங்க வந்து அவங்க வாழ் கயே வீணா போற அளவுக்குமே அவங்க செய்றாங்க தோழி இந்த மீம்ஸு இந்த சைபர் புல்லிங் அதெல்லா சொல்றாங்கள தோழி அத வந்து பண்ணி பண்ணி ஒரு ஒரு தனிப்பட்ட நபர வந்து மன உளைச்சலுக்குமே மன உளைச்சலுக்கு ஆளாக்குது அது மட்டு இல்லாம மன நிம்மதி இல்லாம பண்ணு மன மன போராட்டமா ஆக்குது தோழி இந்த மாரி விஷ்யங்கள்ல்லா இந்த மாரி வந்து தவறான நபர்கள் கிட்ட இந்த சோஷியல் மீடியா கெடைக்கும்போது ஒரு ஒரு மனி தனிப்பட்ட நபருடைய வாழ்க்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவுதுல தோழி ரொம்பவு பாதிக்கப்படுது அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங் ங்க மன அ பிர பிரச்சனைகளுக்கு உள்ளாவுறாங்க தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி இவ்ளோ இவ்ளோ நல்ல விஷ்யோ இருந்துமே இந்த மாரியான சைடு எஃபெக்ட்டு அந்த சோசியல் மீடியால இருக்குல்ல தோழி சைபர் புல்லிங்கு அதுக்கப் புறமா இந்த மாரி விஷ்யங்கள்லா இருக்கும் போது ஒரு நப் நபர் வந்து என்னென்னல்லா உள்ளு ஒரு வாழ்க்கைல என்னென்னல்லா சந்திக்க கூடாதோ அதெல்லா அவுங்கள சந்திக்குறாங்கள தோழி
நீங்க சொல்ற மிகவும் சரிதா தோழி ஒரு நல்லதுன் இருந்தா அதுல கண்டிப்பாக கெட்டது ஒண்ணு இருக்கும் தோழி அது வந்து அது வந் ந்து மக்கள் அத எப்டி பயன்படுத்துறாங்க அப்டிங்கறதா தோழி வந்து ஸ்கூல் படிக்கிற‌ அ ஒரு கொழந்த வந்து சைபர் புல்லிங்குல வந்து ஈடுபடுறாங்க னா அதுக்காக வந்து அரசாங்கம் வந்து நறையா சட்டங்களையு கொண்டு வன்டாங்க நறையா அ அத தடுக்க எல்லா எல்லா விதமான முயற்சிகளா அவங்க எடுத்துருக்காங்க தோழி என்னதா வந்து ஒரு குறிப்பிட்ட பெண் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவ் ங்கள வந்து ஆனாலு வந்து அஃபெக்ட் ஆனாலு ஆனா வந்து அதுக்கேத்த மாதிரி அது வந்து எப்டி வெளிய வர்லா எந்த ஒரு பாதிப்பு அவங்களுக்கு சேரி அவங்களோட குடும்பத்துக்கு சேரி எந்த ஒரு பாதிப்பு இல்லாம எப்டி அது வெளிய வர்லா அப்டின்ற அளவுக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அது மன் ட்டு நம்ம அத யாரு அந்த சைபர் புல்லிங் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தக்க தக்க விதமான நடவடிக்கையு வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுக்குறாங்க தோழி
நல்லதுன் ஒண்ணு இருந்தா கெட்டதுன் ஒண்ணு இருக்கணுன் நீங்க சொல்றீங்க அதுவு எனக்கு புரிது ஆனாலு இந்த மாரி கெட்டது நடக்கும் போது அத வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து குடுக்குதுல தோழி மன நிம் ஒரு மன‌ தைரியத்தையு குடுக்குது எவ்ளோ பாஸ்டு இது பாக்க மாட் ஆமான்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன தைரியோ குடுக்குது என்னதா கெட்டது நடந்தாலுமே சில மக்களுக்கு தா வந் நல்லது நடக்குது இந்த சோசியல் மீடியால வந்து நறையா ஃபேமஸ் ஆவுறாங் தோழி இந்த மாரி ரீல்ஸ் பண்ணி எல்லாம் போடும் போதுதா அவங்களுக்கு வந்து திரையரங்குங்களுக்கோ திரைப்பட வாய்ப்புகளோ அப்புறமா சின்ன திரை வாய்ப்புகளு நறையா கெடைக்குது தோழி அவங்க அது மூலியமா அவங்க வாழ்க்கையு நல்லா மேம்படுதுல்ல என்ன நா சொல்றது கரெக்ட்டுதான தோழி சின்ன சின்ன ரீல்ஸ் மூலியமாவோ சின்ன சின்ன வீடியோஸ் மூலியமாவோ நல்லா ஒரு ஃபேமஸ் ஆன இல்ல வைரலான ஒரு போஸ்சன்ஸ் வந்து நல்லா ஒரு மெம்மேலும் போறாங்க தோழி திரையரங்குகள் வாய்ப்புகள் மூலமா இல்ல சின்னத்திரை வாய்ப்புகள் மூலமா இல்ல இந்த பிக் பாஸ்ன்னு சொல்றாங்கள அந்த வாய்ப்புகள் மூலமா வந்து வைரல் ஆகுற மக்கள்லா போறாங்க தோழி ஆ அதுவு அது அந்த ஒரு நல்ல ஒரு இதுவு இருக்குல்ல தோழி இந்த சோசியல் மீடியாக்கு அது மட்டு இல்லாம இந்த யூடியூப் சொல்லு போது யூடியூப்ல நல்ல அ நமக்கு என்ன இன்பர்மேஷன் வேணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனு அது தருது தோழி நமக்கு எது எதல்லா தெர்லியோ நம்ம யூடியூப் கேட்டு தெரிஞ்சுக்கு மோது அது நல்ல இன்ஃபர்மேஷன்லா தருதா அது மட்டு இல்லாம அந்த வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு காசு வருது இவ்ளோ ரீச் பண்ட்டா அது மட்டு அது வந்து அவுங்க வந் தனிப்பட்ட நம்பருக்கு வந்து ஆ ஃபினான்சியலாவு ஹெல்ப் பண்ணுது தோழி இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
ஆமா தோழி நீங்க சொன்னது மிகவும் மிகவும் சேரி தோழி யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து படிப்பு விஷ் மான சமதங்கள் பத்தி எதுனா தெரியலனா அதுக்கான டிஃபரென்சேஷன் தான யூடியூப் மேலத்துருக்கு அதுல இருந்து நம்பளுக்கு வந்து எஜ் எ எல்லாத்திலியுமே நம்ப பேஜ் நம்ப கியர் பண்ணிக்கலா தோழி அது மட்டு இல்லாம இப்ப சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க ட்விட்டர் எடுத்துக்கோங்க பேஸ்புக் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு யாருன்னே தெரியாதவங்ககிட்ட கூட நம் நம்ம வந்து பேசி அவுங்களு தெடுக்கு இருக்கக் கூடிய ஒரு ஒரு நம்மளுக் வந் ஒரு சூழ்நிலைய வந்து அமுங்கு தோழி இதுவே வந்து ஒ லபர்களுக்கு வந்து தீய ஒரு விஷ்யமாவு ஆயிட்டு தோழி இப்ப நம்ம யாருக்கு கேட்டங்களுக்கு வந்து நம்ம போட்டோ அனுப்புறதோ அவுங்கள நம்மள பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனு அவங்கிட்ட சொல்றதோ இதெல்லா வந்துதா கருக்கக்கூடாது தோழி இதுனாலதா வந்து இந்த சோசியல் மீ டியா அப்பிடிங்கறது வந்து ஒரு வந் தவறான பிளாடஃபார்ம் அப்பிடின்ற அளவுக்கு வந்து ஒரு இதுல வந்து இப் நீ இப் நீ ஆனா என்னன்னா நம்ப நம்ப நம்ப வந்து எப்படி நம்ப யூஸ்
நம்ம எப்பிடி பழகிக்கிறோ இன்றதுல இருக்கு தோழி இல
நீங்க சொன்னீங்கல்ல இப்ப நெறைய பேர் வந்து வீடியோ போறாங்க அதனால அவிங்க வந்து சினிமாலயோ இல்ல வந்து திரையறங்களயோ வந்து ரீச் ஆவாங்க இப்ப அது வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட கெரியருக்கு வந்து அது மிக
ம் அதே மாரி இந்த வீடியோ போடு இது மூழியமா நம்மளுடைய திறமை என்ன நம்மளாலே கண்டுபுடிக்க முடியு தோழி நமக்கு என்ன திறமை இருக்கோ அத வச்சி நம்ம மேம்பாடு எப்பிடி எப்பிடிலா மேம்படலா அந்த மாரி உதவத்துக்குமே வந்து இந்த திரையரகங்கள் வ தோ சி இந்த யூடியூப் சேனல்
செரியா சொன்னிங்க தோழி இப்ப நம்ம வந்து வெறு யூடியூப்ல வந்து அ அ பாட்டுக்கு வந்து டான்ஸ் அடி போறது அது மட்டு இல்லாம இப்ப நம்ம கலை திறன்கள் அதாவது வந்து எனக்கு வந்து பெயிண்டிங் நல்லா வந்துச்சன்னா நா வந்து பெயிண்டிங்க வந்து ஒ வீடியோவா எடுத்து போறதோ இல்ல வந்து டிராயிங் நல்லா செஞ்சு அந்த டிராயிங் ஒரு வீடியோ எடுத்து போறதோ இல்ல வந்து ஒரு ஒரு ஒரு வேஸ்டான பொருட்கள வந்து நா எப்டி வந்து ஒரு உப உபயோகமான ஒரு பொருட்களா மாத்துறதோ அந்த மாதிரி கிராப்ட் ஒர்கான வீடியோஸ் நாங்க கூட நிறையவே தாங்க தோழி இது மாதிரி போடும் போது நம்மளுக்குக்கிற டேலண்ட வச்சு நம்ம வந்து இன்னும் மென் மேலும் உய்
ஆமா தோழி கரக்டா தோ சொன்னீங்க த தோழி நானுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ம் தோணிட்டு இருக்கு தோழி அந்த மாதிரி ஆரம்பிச்சா நமக்கு ஸ்டார்டிங்ல வியூஸ் போலனாலுமே நம்ம கன்ஸ் நம்ம தொடர்ந்து போட்டுட்டே இருக்கும் போது நமக்கு நல்ல ரீச் ஆவுந் தோழி இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுனா எதுவுமே ஈஸியா கெடைக்காதுல நாம்ப தொடர்ந்து முயற்சி எடுத்துன்னே இருக்கும் போதுதான் எல்லாமே வந்து நமக்கு வந்து கெடைக்கு தோழி அந் இந்த மாரி நம்ம தொடந்து வீடியோ போட போட போட தா மக் கள் கிட்ட வந்து போய் இதுவாகு தோழி நம்ம தெறம என்னன்னு சரி நம்மளால என்ன முடியுன்றது சரி அது மாரி மக்கள் கிட்ட போய் விழ போர்து வந் இந்த மாரி இந்த சோசியல் மீடியா மூலியமா உதவுதுல தோழி
கண்டிப்பா தோழி நம்ம வந்து ஓ விடாமுயற்சியோட ஒ ஒரு விஷயத்த பண் பண்ணோனா அதுக் கண்டிப்பா வந்து அ வாழ்க்கைல வந்து அது கண்டிப்பா வந்து அது ஒரு நல்ல எடத்துக்கு நம்ம கொண்டு போகுந் தோழி அதே மாரி நியூஸ் போலே தோழி நம்ம வந்து விடாமுயற் யோட நம்ப நம் நம்மளுக்கு என்ன வருதோ நம்மளுக்கு என்ன தெரியுதோ அத நம்ம போட்டே எடுக்கும் போது ஏதாச்சு ஒரு ஆ கட்டத்துல மக்கள் வந்து அத வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க தோழி அந்த செகண்ட் அந்த ஒரு நொடில நம்ம வாழ்க்கையே மாறும் தோழி
சேரிங்க தோழி நீங்க சொல்றதுல்லா சரிதான் தோழி சேரி நானு ஏ முயற்சி எடுக் குறேன் தோழி
நீங்க என்ன மாரியான வீடியோஸ் போடலான் இருக்
நா இந்த ஆ கலை சம்பந்தப்பட்டது கலை மீன்ஸ் ஓவியம் அந்த மாரி சம்மந்தப்பட்டது தோழி ஓவியம் அப்றம் பழைய பொருள்லேந்து எப்டி யூஸ்ஃபுல்லான பொருட்கலா மாத்தாலா அதுக்கப்புறமா வந்து இந்த எப்டி கை வண்ணங் அ எப்டி செய்லா அந்த மாரி போடலானு இருக்கே தோழி நீங்க என்ன சொல்றீங்க
நல்லது தோழி இத பாத்து நம்ம இப்போ ஒருத்தவங்க நீங்க பண்றத பாத்து ஒருத்தவங்க பயனடைவாங்க அப்டிங்கும்போது அது ரொம்பவே ஒரு மாரி நீங்க வந்து இப்போ பழைய பொருட்கள்ள எ வீட்டுல நறையா பழைய பொருட்கள் இருக்கு தோழி நா உங்க வீடு பாத்து அத வந்து ஒரு புதிய பொருட்களா மாத்தோ அப்டிங்கும் போது நீங்க அப்டியு இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தா தோழி
சரிதா தோழி நா வந்து முடிவு பண்ணி டே தோழி நானு வந்து சோசியல் மீடியா வச்சு முன்னேறுல்லாம்னு முடிவு பண்ணிருக்கே தோழி
ஆமா தோழி நீங்க வந்து நம் உங்களுக்குன்னு சொல்லல தோழி எல்லாருக்குமே பொதுவா சொல்றே தோழி நம்ம சோஷியல் மீடியங்கிறது நம்ம அத வந்து அ எப்டி அத பயன்படுத்தணும்ங்கதுலதா தோழி எல்லாமே இருக்கு நம்ம நல்லதா பயன்படுத்துனா நம்மளுக்கு அது நல்லது கொடுக்கு நம்ம அது எடிய வகையில பயன்படுத்தினா அது நம்பளுக்கே வந்து சேரு தோழி அதனால நீ வந்து அ ரொம்பவே வந்து உஷாரா இருங்க தோழி அதுக்கேத்த மாதிரி உ முபிடுக்கற முன்படுக்கிற திறமைப்புல வச்சு நீங்க வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி முன்னேற வழிய பாருங்க தோழி
ஆ பதிவுக்காக நா ரொம் இப்ப வந்து ஒரு மன சிந்தனைல இருந்த இப் இப்ப எனக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு தோழி இந்த சோசியல் மீடியா வச்சு என்னெல்லா செய்யலா என்னெல்லா முன்னேறலா எப்படி முன்னேறலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு தோழி ரொம்ப நன்றி தொழி அதுக்கு
செரிங்க தொழி நம்மள்க் குடுத்தநேர தொழி மீண்டு ஒரு கால்ல சந்திப்போ தோழி